ஹலோ
ஆ சொல்லுங்கம்மா
சாப்ட்டாச்சா
ம்ஹு சாப்ட்டோ சாப்பாடு போட்டு குடுக்கதா கூப்ட்டாரு இப்போ தா போய் போட்டு குடுத்துட்டு வர
ஆ இன்னு உங்க அண்ணாக் கொஞ்ச சாப்பாடு இருந்தா கேட்டாங்களா காலைல கஞ்சி வச்சு குடுத்ததுக்கு
ம் ஏ
அதா அவுங்களுக்கு வயிறு ஏதோ உப்பசமா இருக்கா குடிச்சே ஆகனுமா அதலா அவுங்க
ம் நல்லா வெளிய போய் சாப்பட்றது அதுக்கப்பற வயிறு சரியில்ல அப்டின்னு சொல்றது
நா அததா நா கேட்டனே நீ வீட்டுல சரியா செய்ல அதனால நா வெள்ல போய் சாப்ற நம்மக்கிட்டே கத விடுறது
ம் எங்க அம்மாக்கிட்ட சொல்ல சொல்ல வேண்டியதுதான இந்த இதுவ
அவ்ளோ தா அவுங் கத்துற கத்துக் இவர் அவ்ளோ தான் காத முடிக்குவாரு பஞ்சர் ஆக்கிடுவாங்க ஒரு காத ஒரு
ஆமா எங்க அம்மா எவ்ளோ நல்லா செய்றாங்க அதையே இவ்ளோ
அதே கொற இன்னு வெள்லலா போய் பாத்தாருன்னா அவ்ளோ தா போல
ஆமா நல்லா செய்யும் போதே இவ்ளோ கொற சொல்லிட்டு ஆ வெளிய சாப்பறதுக்கு இதெல்லா ஒரு கத அவருக்கு
அதுதா வீட்ல ஆ சின்ன குட்டி அடிக்கடி ஒரே சண்ட இப்போ நாங்க இது பாக்கணு பொம்மை படம் பாக்கணு
ம்
குடு குடு குடுங்க குடுங்க குடுங்க அவ்ளோ சண்டை இப்போ அப்பற அப்பா தா விடு விடு அம்மாவோடது ஃபோன் ஆயி வேணா வேணா அவருமஆய் ஆய் ஆய் ஆய் அப்டின்றாரு ஒரு டிவில ஃபோட்டோ எடுத்து வச்ட்டாங்க
அவனு அப்டித்தா இருக்கா வெளியேதா நறைய சாப்புட்றா இவன் கூட கூட்டு போயிட்டு பழக்கம் பண்றான் போல
ம் அது வெளிய நல்லா கூட்டீனு போறாருல அது அப்டியே பழக்கமாயிடுது அவுங்களுக்கு ஆ சேரி அதா அக்கா ஃபோன் பண்ணிருந்தாங்க பெரிய அக்காக்கு வந்து இருவத்தி ஒம்பதாந்தேதி இருவத்தி எட்டாந்தேதி வர முடியாதா அவுங்களால அதனால அவுங்க ஊருக்கு போறோ நம்ம என்னாது அது இருவத்தேழு இருவத்
ஆமா பசங்கள எல்லா போய் அவுங்க உட்டு வந்தாங்கல்ல ஸ்கூலு ஸ்டார்ட் ஆகப் போகுதுல்ல அதுக்காக
ஆமா
கூட்டு வர்றதுக்காக போவாங்க அவுங்க
அதா நா சொன்னே இல்லக்கா வீட்ல பூஜைக்கு வக்கப் போது நா இருவத் எட்டா ஏ சொல்ற பூ இதுல்லா நாங்க வாங்கி வச்சு கொஞ்ச ரெடி பண்ணனு அதனால வர முடியாதுக்கா அப்டின்னே அப்புற உங்க தே உங்க சித்தி அவ்ளோதா எங்கள மாறு கால் மாறு கை வாங்கிருவாங்க அதா முன்னாடி போகலான்ன சே அவுங்க சொல் அக்கா இல்லம்மா நா கேரளாக்கு போனு பசங்களலா கூட்டிட்டு வரதுக்கு அப்டி சொல்லிட்டு பெரியக்கா சொன்னாங்க அப்பற சின்ன அக்காட்ட சொன்னே இதுமாரி அக்கா சொன்னுச்சிக்கா என்னக்கா பண்றதுனு கேட்ட
ம்
ஏய் அப்ப நம்ம முப்பது போல பீச்சுக்கு போயிர்லா முப்பதாந் தேதி எல்லாரு போலா
லாஸ்ட்டா ஒரு முடிவு வந்ட்டீங்களா
ம் வந்தாச்சு முப்பதாந் தேதி தா ஃபைனல் பண்ட்டாங்க
ம் இதுக்கப்பறம் மாத்த மாட்டீங்களா
அதுக்கப்பறம் மாத்த முடியாது ஏனா பசங்களுக்கு ஸ்கூல் வந்து தொறந்துடுவாங்க இதுக்கப்பறம் மாத்தவே முடியாது நம்மளால
ம்
இப்ப மாத்துனன்னா அவ்ளோதா நா போய் ஸ்கூ ஸ்கூல் ஓப்ப தொடங்கி அதுக்கப்புறம் எப்ப லீவு வருதே
எங்க அம்மா ஒத்துக்கனாங்ளா
அவங்களுக்கு இன்னு தெரியாது ஆல்ரெடி அவங்க கூட்னு போல சொல்லியிருந்தாங்க
ம்
அதனால ஓக்கேன்னு தா சொல்லுவாங்க ஆ தெரியு தெரியு அவங்களுக்கு நா கேட்டே இருந்து அவங்களு நா பேசும்போது அவங்க கூட தா இருந்தாங்க கறி அறிஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பீச் சுக்கல்லா அவங்க வந்துடுவாங்க ஆனா அங்க வந்து நம் விளாண்டு இருப்போ அங்க அக்கடான்னு உக்காந்துடுவாங்க மணல்ல உக்காந்து அவங்க பாட்டுக்கு வேடிக்
மெரினா கடற்கரைக்கு போறீங்ளா
ஆமா அங்கதா அங்கதா அங்கதா கொஞ்சோ அங்க இப்ப புதுசா அந்த இது தொறந்திருக்காங்கல்ல பூங்கா தொறந்திருக்காங்க
ம் ஆனா நெறைய வெயிலா இருக்கே எப்டி போவீங்க
சாயங்காலம் தா போறது அஞ்சு மணிக்கு மேல போன ஒரு ஒம்போது பத்து மணிக்கா வரலா முடிச்சிட்டு
ம்
அப்டி போயி நம்ம வீட்டுக்கு வந்தாதா கரெக்டா இருக்கும்
ம்
நா உன் கிட்ட
ஆட்டோல போறீங்ளா
ஆட்டோலதா போயாகணு நம்ம வீட்டுக்கு ஆட்டோல போறதா இல்ல இல்ல
ம்
அவங்க வண்டி வச்சிருக்காங்கல்ல
ம் அதுல போலான்னு
அதுல ஒன்னா போயிட்லா அப்டின்னு சொல்ட்டாங்க
ம் அக்கா சொல்ச்சா
ஆ உங்க அண்ணா வந்தாங்கன்னா கா கார்ல கொஞ்ச பேர் எறிக்கிட்டும் குட்டியானையில நம்ப பெரியவங்க குட்டியானைல உட்டு குட்டி பசங்கல நம்ப இது ஏத்தி உட்டுல்லா உங்க அண்ணக்கூட ஏத்தி விட்டுக்கலா அப்டின்னு சொன்னாங்க சேரி ஓக்கேக்கா போலா அப்டின்னு சொல்லியிருக்கே
ம்
தெர்ல இப்போ இப்போதைக்கு போயிட்டு இருக்கு
பசங்க புல்லா தனித்தனியா இருந்தாலே சம் சமாளிக்க முடியாது இதுல எல்லா ஒன்னா சேந்துச்சிங்கன்னா அவ்ளதா அன்னிக்கு நம்ம எல்லாரும் காலி என்னாதா பண்ண போதுங்களோ ஒரு அமக்களம் பண்ணிடுங்க
பெரியவங்கள உக்கார ஒரு குருப் உக்கார வச்சிரணு இங்க உக்காருங்க அவ காப் பி கொண்டு வா அப்டின்னு சொல்லிக்கினு
எங்க அம்மா கண்ண உருட்டியே எல்லாரையு உக்கார வச்சிருவாங்க
ம்
அதுக்கே பயந்துருங்க ஐய்யோ ஆயா அவள்தா கண்ண உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அமைதியா இரு ந்துன்னு பத்திரகாளி ஆயிடுவா இவ அப்டின்னு சொல்லிட்டு அவங்க இல்ல வச்சுக்கோ எல்லா ஏமாத்திடுங்க எல்லா பசங்களு அவங்களுக்கு தா பயப்படுதுங்க
ஆமா வேற யாருக்கும் பயப்பாடுதுங்க
ம் வேற யாருக்கோ பயப்பட மாட்றாங்க பெரிம்மா கூட பயப்பட மாட்டேங்கிறாங்க அவுங்க கூட விட்டுடுறாங்க பசங்கள இவங்க மட்டுதா மெரட்டு உக்கார வைக்கறாங்க அதனாலதா கொஞ்சோ இவுங்க இருந்தாக்க கூட்டுப்போலன்னு தோணுது இல்லன்னாக்கா அவ்வளோதா நம்ளால சமாளிக்க முடியாது ஆன சாப்பாடு போட்டு குடுத்துட்டு வந்திருக்கே
சுத்தமா சமாளிக்க முடியாது நம்ம அதுங்க வச்சிக்க அது உங்க அண்ணா இருந்தன்னா கொஞ்சோ குட்டி பசங் அவ்ருட்ட குடுத்துர்லா இத பாத்துக்கோங்க அப்டி சொல்ட்டு நம்ம கொஞ்ச ஜாலியா விளயாட்லா
ம்
அது எப்டியோ ப்ளா ப்ளானு ப்ளான்குள்ள இருந்தா நடக் குனு நம்ம எத்தனவாட்டி தா போடுது
ம்
ஒரு வாட்டி போட சொதப்பிடுது அதா அக்கா சொன்னாங்க இப்ப நம்ம அங்க போனா ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி மூன்று ரூபா கட்டுணுமா அதுக்கு எ இப் டியேமே கடற்கரைக்கு போய்ட்டு நம்போ வாங்கி சாப்புடதான அது நம்போ கே ரெண்டாயிரம் க்குதா ஓ வாங்கி குடுக்கலா அப்டின்னு சொன்னாங்க ம் கொஞ்ச நேரோ விளாடி அ வர்லாவாப் அது கூட பசங்க இது சோர்துருங்க ஒனும் பிரச்சன இல்
தண்ணைலியு மண்ணலியு வீடு கட்டி நல்லா விளாடு டுங்கோ பத்தாதுக்கு வேற போய் மீன் புடிப்பாங்க எல்லாரு பீச்ல தெதா வ
ஆமா அங்க கூட படகு சவாரி இருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு போவாங்க நெனைக்கிறே
ம்.
அங்க சப்போஸ் இருந்துச்சீன்னா
ம் கடலூர்லதா இருக்குதுன்னு சொன்னாங்க படகு சவாரி.
அப்டியா அது அ தெரியி இல்ல இதோ இங்க கூட அந்த இந்த இதுல கூட வச்சிருப்பாங்கனு நெனக்கிறேன் ம் அவ்ருக்கு எப்பவுமே அங்க ஊருக்கு போன போய்டு ஃபஸ்ட் பாப்பாக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே நம்ம கோயில்லுக்கு போனம்ல்ல அப்பயே அவ்ரு சொல்லிட்டு இருந்தாரு ஆ அவ நம் ஆனா நம்மளலா போக முடியில
ம்
தின்னோ அவ்ரு அது மனசு வுட்டு போகல அவ்ரு மனச வுட்டி
ம்
நம்ம அங்க போணு போகணு போகணு தா சொல்ட்டு இருக்காரு
ம்
நம்ம என்ன பண்றது சொல்லு ஒரு வாட்டி போய்ட்டா அவ்ரு கம்முனு ஆய்ருவாரு
ம்
அதுக்கப்பறோ நம் பாத்துக்குல நம்போ அதுக்கு நீங்க ஏதா அவுங்க உங்க அங்கஊருக்கு போறீங்களா அந்த அக்கா ஊருக்கு போயிருந்த நம்ம போலா அப்டின்னு தா சொல்ட்டு இருக்காரு அவ்ருக்கு போய்ட்டு ஒருவாட்டி போய்ட்டு வந்தா அவ்ரு கொஞ்ச கம்முனு மனசு சாந்தம் அடைஞ்சிரு அவ்ருக்கு
ம் ஃபர்ஸ்ட்டு இதுவு முடிவு பண்ணதா போய்ட்டு வருட்டு
ஆமா அ ஃபர்ஸ்ட்டு இது போய்ட்டு வந்துட்டு அதுக்கு இவுங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க தெரியில
ம்
நம்மாம போயிட்டு வந்துட்டு அது பாத்துக்கலா
இந்த பசங்க வெளியே கூட்டு போவாதா இருக்கவோ புல்லா பட படமா வரைறாங்க நோட்டு எடுத்து ஃபுல்லா படம் படமா வரைஞ்சு கடற்கரை போறா மாதிரி அவங்க எங்க எங்க போணம்னு நெனைக்கிறாங்களோ அதெல்லா வரைஞ்சி எடுத்துட்டு வந்து
ஆ பசங்களு பாவந்தா நம போ கூட்டுனே போகலயே கொழந்தைங்க இந்த ஒரு ஒரு மாச கொழந்தைய எங்கயுமே கூட்டு போல பக்கத்துல இருக்க பார்க் கூட கூட் போல அதா சண்ட வாங்க அம்மாக் ஏ இப்டி அன்னியாம் பண்றீங்க கொழந்தைங்களுக்குக் ஒரு மாச ஆவுது கொழந்த எங்கயமே கூ பத்துல இருக்குற பார்க் கூட கோயில கூப்ட் போ மாட்டீங்க நீங்க அப்பற அதுக்கு அவங்க தின்னாங்க வீடு விஷயம் போயிட்ருக்கு அ போய் அ அத போகதா செய்யு கொழந்தைங்கன்னா பண்ணதுக்கு ஒரு மாச வீட்லயே வச்சு
கூட ஒரு பூங்கா தெறந்தருக்காங்க நல்லா இருக்குது
அது கூட கூட்டு போல அவங்க இந்த ஒரு மாசத்துல எத்தன வாட்டி போருப்பாங்க ஒரு அஞ்சு அறு டைம் போயிருப் ப்பாங்க அது கூட அவங்க
ம்
எங்கயாவது கொஞ்ச லாங்கா பீச்சு அது மாரி கூட்டு போனா கூட பரவால்ல பக்கத்துல அதுத திட்டி விட்ட நானு எங்கயாவ் கூட்டு போங்க பசங்கள ஒரு மாச ஆயிடுச்சு செலவருக்கு தா செய்யு மி மிஞ்சி போனா ஒருன பீச்சு போது எவ்வள செலவாயிட போகுது உங்களுக்கு அப்டின்ன செரி செரி போலா போலா போலா அப்டின்னு சொல்லியிருக்காரு அது என்ன பண்ணபோறாரு தெரியல நம்ம போ நம் இப்ப ப்ளான் போட்ருக்கோ அத எப்டி அவர் செயல்படுத்துவாரு அவர கேக்கணு போலன்தா சொல்லுவாங்க அவ ஒன்னு சொல்ல மாட்டாங்க போலன்தா சொல்லுவாங்க ஆனா அப்போ இப்ப சொல்லுவாங்க அதுக்கப்பற வாழ்ந்திருவாரு
நம்ம வந்து நம்பவே முடியாத அவங்க ரெண்டு பேரையு இன்னைக்கி செரினுவாங்க நாளைக்கு வந்து செரியில்லன்னுவாங்க இதே வேலதா ரெண்டு பேருக்கு
போடுதல அதுக்குதா ஏ முக்கிய த்த குடுக்கலாங்க நம்ம கட போடணு கட போடணு கட போடணு வந்தா கட போட முடியாது போனா கட போட முடியாது அப்டின்னு சொல்றாங்க ந சொல்ற ஒ ந விடுவங்க ஒரு நாள இது பண்ணுங்க விடுங்க கொழந்தைங்க நம்ம வெள்ள கூட்டு போலா
ஆமா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அது பக்கத்திலயே எங்கம்மா பேரையு எங்க அண்ண பேரையு எழுதி வச்சிட்லா
உங்க அக்கா பேய எழுதி வைக்கணு ஃர்ஸ்ட்டு உங்கக்கா தா அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுல
அதுக்கப்பற சித்தியா அவங்க அவங்க அம்மா வருவாங்கோ
ஆமா பின்ன எங்கம்மா மாரிதானே எங்கக்காவு இருப்பா அதுல ஏதோ நாந்தா தப்பி தவறி பொறந்துட்ருக்கே அந்த வீட்ல
நானு ரிஸர்ச் சேந்திருகே நம்மளுக்கு அது கெடைக்க மாட்டது வீட்டுந்து சும்மாதா உக்காந்துட்ருக்கோ ஏதாவது பண்ணலாம்னு நெனைக்கும் போது நல்லா வீட்ல எதாவது பண்ணு இது பண்ணு அது பண்ணுனு ஒரு ஒரு இதுவா இருக்கு எனர்ஜியா இருக்குது காயல்ல பாத்தா சுவய்ன்னு நம்மளுக்கு போயிருது அது
ம்
என்னா பண்றது தெரியல டெய்லியு இப்டிதா ஆகுது நம்மளுக்கு ஏதாவது பண்ணனுனு நெனைக்கிறோ ஆனா அது என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியமாட்டேங்குது நம்மளுக்கு
ம் ம்
அவங்கதா இப்ப உங்க அம்மா நான போய் சாப்பிட கூப்பிடணு சாப்பாடு நீங்க குடுத்த சாப்பாடு தா இருக்குது நாங்க வச்ச சாப்பா டு அதும் செரியில்ல நா சாப்புடும் போதே லைட்டா இதுவாயிடுச்சு சேரி நானும் போட்டு சாப்புட்டுடே இப்ப போயி அத்தைய கூப்பிட்ணு சாப்பற்றதுக்கு சேரி நானா போய்ட்டு சாப்பாடு குடுத்துட்டு நா பண்றே
ஆமாங்க உம்